ஹலோ கேக்குதா ம் இப்டிதா போய்கிட்டு இருக்கு எ பொழப்பு ம் ரொம்ப மோசமா அதுக்குதே ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நொடிய கூட எண்ணிட்டுருக்க
ம் கொஞ்சோ சத்தமா பேசே
என்ணிகிட்டு இருக்கே எண்ணிக்கிட்டு் இருக்கோ ம் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு செகண்டு எல்லாத்தையு எண்ணி கே எல்லாத்தையு எண்ணி எண்ணி நொந்துகிட்டு இருக்கே அ
நல்லா பேசுறபுல்ல நீனு
எனக் த்த சொல்ல பேசுறத மட்டுந்தா கத்துக்குட்டோ பேசுறத மட்டுந்தா கத்துக்குட்டோ உண்மேலே சொல்ற ரேவதி இந்த வாய் இல்லன்னு வச்சுக்க இவிங்கங்களா என்னய வெறட்டி உட் பாங்க இந்நேரோ ம் இந்த வாய வச்சு
அதா அதா ம் சேரி சேரி ம்
நட்டி வச்சக்க நம்ம உக்கார வச்சி ந நல்லா மொளகா அதுல அர ச்சு உச்சந்தலையில அப் அப்பி போய்ட்டு வா அப்டின்ருப்பாங்க
சேரி போது விடு ஏ டென்ஷன் ஆய்ட்டு இருக்க இது அ
சிக்ஸ் மந்த்ஸ்குக்கு முன்னாடி வரைக்கு இவங்க என்ன கேட்டாலு பண்ணி் குடுப்பே என்ன கேட்டாலு செஞ்சு குடுப்பே அற்புதமா பாத்துக்கிட்டே
ம்
இப்போதா பொறும எழந்துட்டே
ம் என்னாச்சு ஏ
பொறுமைய எழந்துட்டே அவ்ளதா
அ ஆ ஆ
ம் பொறுமைய எழந்து விட்டே. அவ்ள தா என்ன பண்றது எ பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல.
அதா அதா
ஆ அப்றொ என்னத்த சொல்ல அதா எதையாவது பண்ணுவோ அப்டின்ட்டு போன தடவ வந்துருந்தப்பதா கேட்டே. இன்னோரு எடத்துல அந்த பொண்ணுகிட்ட இன்னோரு பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு முடியாது அப்டின்னு சொன்னது.
செரி அ அ செரி செரி ம்
வேற்
வேற என்ன என்ன நைட் என்ன டிஃபன் பண்ண போற
மாவரைச்சு வச்சுருக்கே இட்லி ஊத்தணு. இட்லி ஊத்தணு காலயிலே மாவு அரச்சுட்டே.
காலை ஓ அதா இன்னிக்கி அ சொன்னீங்க நீங்க காலையிலேயே அரைச்சுருவேன்ட்டு
புளுச்சுருச்சு மாவாட்டி இட்லிய ஊத்திட்டு உருண்ட கொழம்பு இருக்கு. அத வச்சு சாப்ட்டுட்டு வேலைய முடுச் செரி
ம் ம்
வேலைய முடுச்
நா வந்துட்டு நானு நைட்டு தோசதா ஊத்த போறே. ம் தொட்டுக்க என்ன வக்க போற? என்ன சட்னி வப்ப? ஆமா சொன்னில்ல.
உருண்ட கொழம்பு இருக்கே. அவ்ளோதா முடிச்சுக்க வேண்டியதா. ம் என்னமோ ம் இருக்றத சிம்பிளா பண்ணிக்கணு நைட்டு வேல மட்டு நா ரிஸ்க்கே எடுக்க மாட்டே. ட்ரை நைட் நைட் வேளைக்கி மட்டு நா ரிஸ்க்கே எடுக்க மாட்டே.
அப்டியா இப்பதா இருந்தா அவள்ட்ட அதா பேஸ்னே. அவதா சொன்னா. அவளுக்கு ஒண்ணு வேல இருக்கா அது சாய்ங்காலோ ஃபோன் பண்ணு அப்டின்னா இப்பதா தெரியுது நீ எதுக்கு வேல இருக்காதுன்னு
வேல இருக் இருக்கவே இருக்காது நைட்டு வேலைக்கி நா ரிஸ்கே எடுக்க மாட் டேய் மாவ ஆட் பத்தி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒன்றபப்படி போட்டு ஆட்டினேன்னா நாலு நாள் வரும் உள்ள தள்ளிருவேன் தள்ளிட்டு முடிச்சிருவேன் அவ்ளோதான் காலையில நான் காலையில ஒரு நாலு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் பிஸி அந்த பைவ் வர்ஸ் வந்து
பிசி ஆமா ஆமா அஹ் உஹம் இங்கேயும் இப்படித்தான் போயிட்டு இருக்குது காலையில பிஸி தான் அப்புறம் சாய்ங்காலம் இந்த இந்த
உ எல்லாருக்கு எல்லாருக்குமே இந்த டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் இந்த பிள்ளை அது இந்த பிள்ளைகளுக்கு அடுத்த மாசம் ஆ யூனிட் டெஸ்ட்டு
அப்படியா அ உ ம் ச்சேரி ச்சேரி ம் ம்
உதவி படிக்க ஆரம்பிச்சிருங்க படிக்க ஆரம்பங் இந்த டைமும் பிசியாயிரும்
பிசி ஆயிரும் ஆமா ம் ச்சேரி
கணக்கு எனக்கு வேண்டாம் அப்படிமாரும் என் பையன் அவனுக்கும் அவனுக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம் நான் எதை வேணா ஏத்துக்குவேம்ல அதுக்கு அந்த ஆரோ மார்க் தேடி நம்ம கணக்க முடிக்கிறதுக்குள்ளே ஏ அந்த போடே நோண்டும் போது அதுக்குள்ள பத்து கணக்கு இருக்கும் பாரு அது அதை அதையும் கரெக்ட் காபி பண்றதுக்கு பத்து பத்து பேர் முன்னாடி
உக்காந்துருப்பாளுங்க ஆமா ம் ம்
ஒரு ஒரு நேம் கூட எனக்கு மறந்து போச்சு கீழே ஸ்டார்ட் ஆகும் ஞாபக இருக்கா உனக்கு
ஆஹ் ஆமா ஆ ஆமா ஆமா கரெக்ட்டு நீ ரொம்ப
ம் அது பேய் மாறி கத்தி இது என்னனடா இப்படி போ
ஆனா ப்ராமிசா எனக்கும் அதெல்லாம் எப்படினே தெரிய தெரியல இவளே
நா வந்து அப்படி கணக்கு போட்டுச்சு புல்ல எல்லாம் பண்ணச்சு புல லைஃப்ல ஒரு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆன மாரி எனக்கு தெரில
இல்லயா
சொன்னே கல்யாணோ ஆயிடுச்சுல டுவல்து முடிச்சொன்னே
அப்டியா யாரு நம்ம இதுலயே கா ஹைட்டா இருக்குமே அதுவா
ஏய் நல் யோச்சுப்பாரு உனக்கு நல்லா ஞாபக வரு நல்லா கணக்கு
நம்ளோட காலேஜ் படி சுசா
இல்ல காலேஜ்ல்லா படிக்கல அது டுவெல்த்து முடிச்சோனே ஃபஸ்ட்லயே உக்காந்துருக்கும்ல அதெல்லா ஒரு கேங்கு
அப்டியா
ரெண்டு ஒரு ரெண்டு கேங்கு ரெண்டு ஒரே கேங்கு ஒன்னு ஒட் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆ ஆ ரெண்டு ஒரு கேங்கு ஆனா அட்டக் ம் வேண்டா எனக்கெல்லா வேண்டா
அந்த அவங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்குச்சே அதா சூப்பரா போடு மேக்சு இப்ப வந்துட்டு அங்கதா ஏதோ இது ஸ்கூல்ல தா வேல பாத்துகுட்டு இருக்காமா
ஆமா அப்டிலா படிக்கிற பிள்ளைய எங்கயா நா ல்லா போய் நல்லா செட்டில் ஆய் இருக்கலா
அதுதா கரெக்டு ஏய் அவ என்ன சரியான கெலவனா இ
அது அப்பவே வயசு சானவண்டி அவ்
ஆ ஆமா
ஆனவ அவன நால்லா நெனச்சே நீ நா யாரு டி நீ
கருமோ கொஞ்சமாவது ஒரு இது வேண்டாமா
ஒரு இதுவே இல்லாம நம்மலா வந்து யூஜி படிச்சுட்டுருக்கும் போது அதுக்கு இது குழந்த கையில இருந்துச்சு
அப்டியா ஓஹோ ஓ ஓ
வந்து எனக்கு ஒரு தடவை நா டெம்பிள் தா கோயில் தா பாத்தே நம்ம எப்பவு போவோம்ல நம்ம இப்பவு போம்புல கோயிலு நம்ம ஏரியால ஒரு நல்ல கோயிலு இருக்கும்ல அங்கதா பாத்தே அத
ஓ அங்கதான் பாத்தியா இப்ப ஸ்டேட்டஸ் வச்சிருக்குது நல்லா அப்டியே வித விதமா வைக்கு என்னென்னோ ரெண்டு பிள்ளைங்க போல ஒரு
உனக்கு ஞாபம் இருக்கா இதுக்குதான் நான் எ எல்லாத்தையு எல்லாத்தையுமே எடுத்து உட்டே சோசியல் மீடியா ஸ்டேட்டஸ் கூட பாக்
ஓ ஆமா ஆமா கரெக்ட்டு அய்யோ அய்யோ
அந்த மாதிரி எதையாவது பத்த தேவை இல்லாம நம்ப மண்டைக்குல்ல ஏதாவது வ
ஓடுவோ ஆமா கரெக்ட்டுதா ம்
அதெல்லா அவாய்ட் பண்ணிக்கணு ஸ்டேட்டஸ் கூட பாக்க மாட்டே ஓ அதுலயுமே வந்து இது ஸ்கூல் மெசேஜஸ் மட்டு மட்டும் பாத்துட்டு வெளில வந்துருவே இப்ப ரொம்ப யூஸ் பண்றது நம பண்ணிட்ருக்கே அவ்ளோதா இல்லாட்டி அதுவு கெடையாது ம் ஆத்தி எல்லாத்தையு கட்டவுட்டு்தா நாலா அனைத்து கட் அவுட்டு ம் ம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குப்பா
அதா ஸ்ட்ரெஸ் ஃரீயா தா இருக்கு அதெல்லா பக்கல்லாலுமே
ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு தேவையில்லாத டென்ஷன் ஒரு ஒரு சீரியல்கு மட் டு அடிக்ட் ஆயிருக்கே அதுவு முடிய போது அதுவு முடியப் போது அதனால பிரச்சன இல்ல நீ பாப் நீ சீரியல் பாப்பியா
ஆ நானு ஒன்னே ஒண்ணு
என்ன பாப்ப விஜய் டி என்ன பாப்பே சிரகடிக்கு ஆசை நா மகாநதி மட்டு பாப்பே
ஓ அது முடிய போதா அப்டி அதுவு நல்லாருக்கும்ன்னு வாங்க ஆனா
நல்லாருக்கும்ப்பா நல்லாருக்கு அது ஒரு மாரி அடிக்ஷன் ஆயிருச்சு அதுலருந்து வெளியில வரணு ரொம்ப ட்ரை பண்ணுறே வெள்ல வரணு ம் சி இ மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் காசினா கய்யா கை ஆட்டோமேட்டிக்க போகுது காஹட் ஸ்டாருக்கு ஆமா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிருச் ச்சினா ஆட்டோமேட்டிக்காக கை போயிரு பாக்கலைனா அது ஒரு மாரி ஆயிரு ஜயயோ நம்ம இன்னைக் இன்னு எம்மன் பாக்கலயே எம்மன் பாக்கலயே அது ஒரு மாதிரி ஆயிரு அந்தளவ் ஆ எங்களுக்கு ஏர்டெல் பிளாக் குல வந்து இருக்கு
ஏனா நானு ஏர்டெல்லதா வ வச்சிருக்கே அது எப்டி என்ன பண்ணணுனு எனக்கு கொஞ்ச சொல்லுடி
உம் அதாவது சொல்லலாமா மோடம் வேணு மோடம் வேணு ம் ஒய்பை கனெக்ஷன் வேணு ஒய்பை
ஒய்பை இருக்கு ஆனா ஏர்டெல் ஒய்ப் இப்ப இல்ல
ஏர்டெல் ஒய்ஃபை வேணு ஏர்டெல் பிளாக் கனெக்ஷன் வேணு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஹாட் இது இது வந்து ஃப்ரி நமக்கு
ஆஹா சேரி சேரி சேரி
ல அ அதுலே அது ரீசார்ஜ் ஆய்க்கு ம்
சேரி
அதுலே நமக்கு ரீசார்ஜ் ஆய்
ரீசார்ஜ் ஆய்க்கு அது இல்ல ம்
அதனால அதையுமே கட் பண்ணி உட்லாமான் யோசிச்சிட் கே இன்மே இது முடிஞ்சதோட அதையு கட் பண்ணிற்னோ எதுவு வேண்டா அதையு கட் பண்ணி வேண்டா அதுவு வேண்டா தேவைய இல்ல லை க்கு ஏன்டா அத பாக்கப் போனோ அப்டின் எனக் இப்ப தோனுது ம் ஏ அது உன் அது முடிய போதுன் போன வாரோ தெரிஞ்சத்லேருந்தே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு எதுக்கு ஒரு எ அதோ ஸ்டாடிங்னு இருந்தா எண்டிங்னு ஒன்னு கண்டிப் பா இருக்கத் தா போகுது அதுவு சீரியலுங்க போது அது தெரிஞ்சுதா நம்ம பாக்க ஆரம்பிச்சோ எதுக்கு இவ்ளோ தூரௌ எதுக் இவ்ளோ தூரோ
அ அ இந்த வரேன்தா அ அ அ
ம் செரி நா அப்புறம் பா அ அ அ கேட்டுட்டு வரீங்ளா கேட்டுட்டு வாங்க அ அ அ செரிப்பா பாருங்க வேற என்ன ம் நா முடிச்சுட் டு நா முடிஷ் சு வந்து கூப்புறே ஒரு வேல இருக்கு முடிஸ்ட்டு வந்து கூப்புறே அ ஓகே